எப்டி இருக்கீ
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க?
நானு நல்லாருக்கே வீட்ல எல்லாரு சௌக்கியமா?
எல்லாரும் சௌக்கியம் தோழி உங்க வீட்ல எல்லாரும் சௌக்கியமா?
ஆ பரவால்ல தோழி எல்லாரு நல்லாரு க்காங்க எப்டி ஒ கணவர் எப்டி இருக்காங்க? உங்களோட மாமியானா மாமியார்லா எப்டி இருக்காங்க?
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க தோழி உடம்பு இந்த மாரி வெயில் காலத்துல கொஞ்சொ இது அ ஒரு மாதிரி அவருக்கு ஏ ஹஸ்பண்ட்க்கு வந்து அ துக் ஆ கொரல் வந்து இதாயிட்ருக்கு
அப்புடியா புரியிது தோழி அ வாய்ஸே வர்ல வெளிய
ஆமா சத்தொக் வரவேல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாங்க ஒரு வார்த்த கூட ரொம்ப கச இப்ப கொஞ்சொ பரவால்ல தோழி எ முருங்கக கீரையு சுண்ணாம்பயு சேத்து அ அவுங்க ஆமா அவுங்க கழுத்துல வந்து கொஞ்சொ அப்ளே பண்ணோ பண்ணதுனால அவுங்கக்கு இப்ப கொஞ்சொ பரவால்ல
அப்புடியா கொஞ்ச ச சுடு தண்ணி வந்து அவுங்க வந்து வெது வெதுப்பா கொஞ்சொ குடிச்சிட்டே இருந்தா கூட அவுங்களுக்கு நல்லா இரு
இல்ல அவுங்க எப்டின்னா சில டைம் குடிப்பாங்க சில டைமு வேற எங்யாவ்து குடிச்சிருவாங்க அதுனால தா நானு சொன்னே அவுங்க வந்து இல்ல நா மாத்தி மாத்தி குடிப்பே இருந்தா இன்னு கொஞ்சோ ஏ கல் இதுக்கு தா கொஞ்சோ கெடுதல் ஆயிரு வேண்டா
அப்புடியா இல்ல அப்டின் இல்ல தோழி உங்கள்க்கு வந்து வீட்ல இருக்குற டைம்ல மட் டு அவுங்க வந்து ஒரு பாட்டில்ல ஸ்டீல் பாட்டில்ல நம்ம வந்து சுடு தண்ணி வச்சுட்டு பக்கத்லயே வச்சிட்டு அவுங்க குடிச்சுட்டே இரு இருந்தாங்கன்னா அது அதுவே நம்ம உ ஒரு ஒரு நாள்க்கு ஒரு பாட்டில் குடிச்சா கூட போதுல்ல உங்களுக்கு நம்ம காலைல நேரத்துல குளிச்சாலே போது மத்த நேரத்துல நம்ம வெளியல போவாங்க ஆம்பளைங்களா அப்பல்லா அவுங்க கண்டினியூ பண்ண முடியாது கஷ்டதா வீட்ல இருக்கற டைம்ல வந்து. அவுங்க கொஞ்சொ வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டே இருந்தா அவுங்களுக் நல்ல எஃக்ட் இருக்கு உங்களுக்கு தொண்டை வந்து ஃப்ரீயாகு
ம் ஆமா நீங்க சரியா சொல்றீங்க அவுங்க அத கேக்க மாட்டேங்கிறாங்களே அவுங்க அத வேண்டான் சொல்லி தவர்க்கறாங்க அதனால ஆமா வேண்டான் சொல்றாங்க எனக் வீட்ல அந்த மாரி பிடிக்காது அப்டின் சொல்றாங்க சரி அப்பிடின்னு விட்டா சரி பரவால்ல கொஞ்சொ பரவால்ல முன்ன இருந்து
இல்லன்னா காலை நேரத்துல ஏழுந்திருக்க டைம்ல அவுங்க வந்து கொஞ்சொ வந்து வெது வெதுப்பான தண்ணில உப்பு போட்டு நல்லா கொப்புளிச்சு ஆ அ இது பண்ணி அவுங்க துப்புனாங்கன்னா அது கூட நல்லா எஃபக்ட் இருக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூன் நாள் பண்ணாலே போது நல்லா தொண்ட ஃப்ரீ ஆயிடு உங்களுக்
ங்க அந்த மாரி பண்ணாங்க அந்த மாரி பண்ணிட்டு தா இருந்தாங்க ஆமா அது பண்ணி குடுத்தே அதெல்லா பண்ணாங்க கொஞ்சொ கொப்பிலிட்டு இருந்தெல்லா தண்ணில்லா இது பண்ணாங்க ஆனாலு இன்னு கொஞ்ச பரவால்ல ஒரு வாட்டி மெடிசன் போட்டுக்கோங்க ரொம்ப கஷ்டப்படறாங்க பேசுறதுக்கு அந்த மாரி நா சொன்னே சா வாங்கிட்டு வரேன் அப்டின்னு சொ சொல்லிருந்தாங்க
ஒரு தடவ மருத்துவர்கிட்ட அனுகணு தோழி அணுகணிங்களா
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
ஆமா பாருங்க இல்லன்னா ஒரு தடவ போய் மருத்துவர் கிட்ட போய் அனுகிடுங்க
ஆ கண்டிப்பா தோழி
ம் சொல்லுங்க தோழி ஆ சமைச்சுட்டே ம் எங்க வீட்ல வந்து இன்னக்கி ரசம் ஆ ஆ ஆ இது இந்த மாடு க் மாட்டுக்கறி அதுல வந்து உருளக்கெழங்கு சே த்து அதோட சால்னா மாதிரி வச்சிருக்கே இன்னொன்னு வந்து கோவக்கா பொரியல் வ ச்சிருக்கே எங்க வீட்ல வந்து மாமனார் மாமியார் ரெண்டு பேருக்கு சுகர் இருக்கு அது ஓ கோவக்கா வந்து சாப் ட்டா இந்த வெயிலுக்கு நல்ல எனர்ஜி குடுக்குமா அவுங்களுக்கு
ஆ கண்டிப்பா இல்ல கோவக்கா நல்ல சுகர்க்கு ரொம்ப நல்லது
ஆமா இப்ப வந்து ரொம்ப அதிகமா வந்து ஆ து சமைக்காமலே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி உ கொஞ்சோ உப்பு போட்டு அதோட தோல் மட்டு நீக்கிட்டு அதுல உப்பு போட்டு நம்ம வந்து வெள்ளரிக்கா சாப்புடுற மா அதுவு சாப்புடுங்க அது ரொம்ப ஒடம்புக்கு நல்லதுன்னு சொ ல்லி எங்க மா ம் மாமியார் சொல்லிட்டே இருந்தாங்க சாப்புடனு அப்டின்னு ஆமா அதுனால நா இன்னிக்கு வந்து கோப் கோவக்கா பொரியல் வச்சுட்டே
சரி சரி நல்லதுதா சாப்ட்டா நல்லதுதா இன்னக்கி நா ரசோ எ நேத்து வெச்ச ரசோ இருக்கு அத வெச்சு ட்டு செரி சிக்கன் மசாலா போட்டே ஃப்ரை பண்ணிடலான்னு
அப்டியா ஓகே
அதா பண்ணிட்டு மாம்பழோ வெச்சு சாப்ட்டுருலா இன்னிக்கு அப்டின்னு சொல்லி விட்டே இன்னக்கி கொஞ்சோ சிம்பிள்தா இன்னக்கி
ஆ ஓகே ஓகே ஆ நாம இப்ப வந்து பண்டிக போயிட்ச்சுல்ல அதுக்கப் புறமா நம்ம கண்டினியூவா இந்த நான்வெஜ்தா சாப்புடுட்டு இருக்கோ கொஞ்ச அளவா சாப்ட்டா நம்ம ஒடம்புக் கு நல்லது
ஆமா நா என்ன பண்ணுவே ரெண்டு நாள் இந்த மாரி பண்ணா ஒரு நாள் வெஜிடேபுள் அந்த மாரி எதாவது பண்ணி விட்டுருவே பொரியலு எதாவது பொரியல் வெச்சுவிட்டுருவே வெண்டக்கா பொரியல்லு ஏ ஹஸ்பண்ட் வன்ட்டு அதி கமா வெஜிடேபுள்ஸ் எல்லா எடுக்கமாட்டாங்க க் ரொம்ப கம்மியாதா எடு ப்பாங்க ஆமா அவங்களுக் றா அதிகமா புடிக்காது எப்பியாச்சு பண்ணா கொஞ்சோண்டு சாப்புடுாங் சாப்பிடுவாங்க அதா நா பண்றதுல அதிகமாயி வெண்டைக்கா மட்டு நல்லா ச சாப்புடுவாங்க அதே மாதிரி கீரை வெகைகள் எல்லாமே சாப் ப்புடுவாங்க கீர செஞ்சா சாப்பிட்டுருவாங்க எல்லாமே நா அனால முருங்கக்கா முருங்கக்கா இதெல்லா சாப் ட்ருவாங்க முருங்கக்கா வெண்டக்கா இந்த மாரி அவுங்க சாப்புடுற ஐட்டம் கொஞ்சமா பண்ணி வச்சிருவே அப்பளல்லா பொரிச்சி வச்சிட்டன்னா கொஞ்சோ சாப்ட்டுருவாங்க அந்த மாரிதா பண்ற சேரி நேத்து சிக்கன் இன்னிக்கு ரொம்ப நாள் ஆச்சி சிக்கன் சாப்புட்டு
அப்பிடியா
இன்னா இன்னிக்கு ஃப்ரை பண்ணிரலா அவங்களுக்கு ஃப்ரை பண்ணா ரொம்ப புடிக்கு அதனால ஃப்ரை பண்ணிடலாம் அப்டின்னு மசாலா பண்ணி வச்
ஃப்ரை அது என்ன சொல்றது பொறிக்கிறது வச்சி சிக்கன் பொரிச்சா எல்லாருக்கும் பிடிக்கும் அதுதான் அதிகமா விரும்பி சாப்படறாங்க சின்ன பசங்க கூடோ அவங்களுக்கு வந்து இந்த சிக் கன் மசாலாலா செஞ்சா அவ்ளோ சாப் பறதுல்ல
ஆமா ஆமா ஃப்ரை பண்ணாதான் அவுங்களுக்குல்லாம் ரொம்ப புடிக்குது
ஆமா ஆமா அது வந்து என் பொண்ணு கூட வந்து சால்னால அப்டிலாம் வந்து சாப்பட மாட்டா கொழும்புலலாம் சாப்பட மாட்டா இந்த இப்போ சிக்கன் பொரிச்சு வச்சா அதுல இருக்கிற கலர பாத்தே ஆ ரொம்ப என்ன சொல்றது கலருக்காகவே சாப் டறாங்க பசங்க அட்ராக்ட் டாகி இந்த டேஸ்ட் எப்டி இருக்குன்னு சொல்லி அவுங்களுக்கு தெரிகிறதில்ல அந்த கலருக்காகவே அவுங்க ஆமா ஆமா கண்டிப்பா அது கலர்ஃபுல்லா இருந்தா கலர்ஃபுல்ல இருந்தா அவுங்களுக்கு வந்து எதுவா இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க டேஸ்ட் பண்ணிட்டு அவுங்களுக்கு புடிக்கலன்னா வச்சிடுவாங்க புடிச்சிட்டா எடுத்துடறாங்க வச்சி எடுத்துட்டு சாப்ட்டறாங்க புடிக்கலன்னா அவுங்க விட் டறாங்க ஒரு தடவ டெஸ்ட் பண்ட்டு அக்கப்பறமா ஐயோ நல்லாவே இல்லன் சொல்லி வச்சிடறாங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா இந்த மாரிதான் பண்றாங்க பசங்க அவுங்களுக்கு புடிக்க மாட்டேங்குது எல்லாமே
ஆமா இந்த பசங்கள சாப்பட வைக்க
பெரிய கஷ்டம் தோழி என் பையன ஊட்டறது இன்னும் பெரிய கஷ்டம் அவனுக்கு ஊட்டறதுக்குள்ள எனக்கு மயக்கமே வந்துருது
ஆமா கண்டிப்பா பசங்க ரொம்ப என்ன சொல்றது ஆ வெளியில அடுத்தவங்க வீட்டுக்கு போனா அங்க வ ந்து அவுங்களுக்கு நா உங்க முன்னாடி நா பந்தில உக்காந்து சாப்பிடுவே அப்பிடின்னு சொல்லி அவங்க முன்னாடி ஆ என்ன சொல்றது சீக்கிர சீக்கிரமா லபக் லபக்குன்னு சாப்ட்டுர்றாங்க அதுக்கப்புறமா வீட்ல வந்துதா தெரியுது வீட்ல என்ன பண்றாங்க வெளி ல போனா அவங்க எல்லார் முன்னா டி வந்து சாப்ட்டுடறாங்க வீட்ல வந்தா இது சாப்படவே மாட்றாங்க
ஆமா வெளில எல்லா அந்த மாரி பண்ணுவாங்க என்ன நெனைச்சிருவாங்க வெளி ஆளுங்க நல்லா சாப் பட்றாங்க பசங்க பாருங்க எப்பிடி உக்காந்து சாப்பட்றாங்க அ ப்டி நெனச்சுக்கறாங்க ஆனா இந்த பசங்க அவங்க முன்னாடி மட் டு அந்த மாரி சாப்படுறாங்க எ நம்ம வீட்ல சாப்படுறதில்ல
ஆமா கரெக்ட்டுதா அந்த பசங்க வந்து வெளில போனாலே ஆ நாலு பேர சா பாத்தாலே அவங்களுக்கு என்னன்னு சொல்றது ம் அவங்களோட இதே மாரிடுது உங்களுக்கு
அவங்க குணமே மாறிடுது நெஜமா தோழி அந்த மாரிதா ஆகுது இப்போ
ஆ வீட்ல இருந்தா நம்ம அதட்டுனா கூட கொஞ்சோ ஆ இதாயிடுறாங்க பசங்க நாலு பேர் இருந்தா நம்பளே வந்து இ இது பண்றாங்க என்ன சொல்றது சொல்ற பேச்சு கேக்குறது இல்ல
ஆமா ஆமா இந்த எல்லா பசங்களு அதே மாதிரிதா தோழி ஏன்னா வீட்ல இருக்கும் போது நம்பள மதிச்சு நம்ம சொல்றத கேட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா நம்மள பாத்து பயமா இருக்கு. ஆனா வெளி ஆள பாத்தா அவங்க வந்து புடிச்சுப்பாங்க நெனச்சுக்கிறாங்களோ என்னமோ தெர்ல அங்க போய் ட்டு ஒரு மாதிரியாவே நடந்துக்கிறாங்க என்னமோ நம்ம மேல பயமே இல்லாத மாதி
ஆமா ஆமா நாலு பேரு இருக்காங்க இவங்க நம்மள வந்து அடுக்க அடிக்க மாட்டாங்க அடிச்சா கூட நாலு பேர் இருக்காங்க நம்மள காப்பாத்துறது க்கு அடிக்க விட மாட்டாங்க பாம் விடமாட் டாங்க இவங்களன்னு சொல்லி அவுங்களுக்கு புரிஞ்சிரு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அந்த மாரிதா பண்றாங்க இந்த பசங்க இந்த பசங்கள புரியறதுக்குள்ள அந்த மாரிதா ஆகுது இப்போ
பெரியவங்களு என்ன பண்றாங்க அவங்கள நம்ம வந்து திட் திட்டுற டைம்ல அவங்கள வந்து எதுக்குமா இவ்வளவு திட்டுறன்னு சொல்லி அவங்க முன்னாடி சொல்லிடுறாங்க அதனாலயே என்ன ஆயிடுது நம்மளுக்கு கேக்குறதுக்கு ஆள் இருக்கு ம் அடிச்சா அப்பிடின்னு சொல்லி அப்பிடின்னு சொல்லி அவங்களுக் வந்து நாலு பேர் இருந்தா அவுங்களோட குணமே மாறிடுது வீட்ல இருந்தா பூ பூன மாதிரி இருக்காங்க வெளில போனா புலி மாறி மாறிடுறாங் க ம் சொல்ற பேச்சு கேக்குறதில்ல
கண்டிப்பா இந்த மாரிதா தோழி எல்லா பசங்களு இதே மாரிதா பண்றாங்க என்னென்னே புரியில இவுங்ளல்லா புரிஞ்சுக்கவே முடியில இப்போ
ஆமா கரெக்ட்டு தா தோழி அவுங்க சின்ன பசங்கள புரிய புரிஞ்சுக்கிறதே ரொம்ப
இப்ப இருக்குற பசங்கள வளக்குறது பெரிய சேலஞ்சா இருக்கு இப்போ பசங்களு அந்த மாரி இருக்காங்க நமக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு அது ஃபோன் குடுத்துட்டா நிம்ம தியா இருக்லா நம்ம நா நா வந்து எ பையனுக்கு ஃபோனு குடுக்கல ஃபோன குடுக்குறதில்ல அதுனால ரொம்ப கஷ்ட படுத்ருவாங்க இபோ
இ ரொம்ப நல்லது நீங்க பண்ணதா நல்ல விஷ்யொ இப்ப இருக்குற காலத்துல நம்ம வந்து ஃபோன் குடுக்காம பா வள க்கனு தோழி எல்லாரு குடுக்குறாங்கன் சொல்லி நம்மளு குடுத்துட்டாங்கனா நம்மளோட பசங்களுக்கு தா கெடுதல் கண்ணுக்கு கெடுதல் மூளக்கு கெடுதல் தேவையா ன அறிவு அளோ வளரா து தேவையல்லாத விஷ்யொந்தா கத்துப்போங்க நல்லதுக் கத்துக்கற்து ரொம்ப கம்மிதா அது வந்து ஒ அளவு அளவா யூஸ் பண்றாங்க மேபி அவுங்க டி வி ல உக்காந்து பா பாத்தாங்கனா நம்ம போட்றதுதா பாப்பாங்க அதுல அவுங்ளுக் நமக்கு தேவையான விஷ்யோ தா நம்ம போடுவோ ஏ உங்களே ஃபோன்ல கைலே வச்சுக்கிட்டாங்கன்னா அவுங்க இத்தேவையில்லாத விஷ்யோ எல்லா வந்து பாத்துட்டேருக்காங்க கண்டிப்பா ஆமா
அந்த மாரியே ஆய்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டோ இப்ப குடுக்காம வளக்கற்தா இப்போ வளக்கற்திக் கஷ்டோ தா அந்த பசங்கள ஆனா அதுக்காகவே நம்ம கொழந்தைங்கக் குடுத்துட்டா ரொம்ப கஷ்டோ இன்னும் நம்ம பசங்கள நாமளே கெடுத் த மாதிரி ஆயிடும்
கண்டிப்பா ஓகே நம்ம திரும்ப பேசனா நன்றி வணக்கம்
கண்டிப்பா தோழி வணக்கம்